ஹலோ சிஸ்ட் கேக்குதா
ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது
சொல்லுங்க சிஸ்டர் என்ன பண்றீங்க சாப்ட்டிங்ளா
ம் சாப்ட்டாச்சி சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா கேப் இல்லாம பேஸ் சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் என்ன சாப்
எந்த டாபிக் பத்தி பேசலா
ம் ஆ நீ சொல்லுங்க சிஸ்டர் உங் உங்ளுக்கு புடிச்ச ரெசிபி ஏதாவ்து சொல்லுங்களே உங்க ஃபேவரட் ஃபுட் என்னா
ஆ செரிங்க ஸ்டர் நா எனக்கு ஃபேவரட் ஃபுட்டுன்னா அம்மா சமக்கிறது மோஸ்ட்லி எல்லாமே புடிக்கூ அதுல வெஜ்ஜு நான்வெஜ் அப்டின்னு பிரிச்சு பேசணம்னா நான்வெஜ்ல வந்து பிரியாணி ரொம்போ ச அம்மா செஞ்சாலு புடிக்கூ கடைல வாங்கி சாப்ட்றது ரொம்ப புடிக்கூ அப்றோ வெ வெஜ்ல பொறுத்த வரைக்கூ சமைக்ற அம்மா சமைக்ற எல்லா சாப்பாடுமே புடிக்கூ சிஸ்டர் அதுவூ இப்ப மேரேஜ்க்கு அப்றோ ஆ புது எடோ புது புது ஆட்கள் சமச்சு சாப்டும் போது அம்மா சமையல் தா எப்போவ் பெஸ்ட்டாவே தெரியுது அப்றோ ஏந்தங்கச்சி சமை ப்பாங்க அதுவு ரொம்போ புடிக்கூ சிஸ்டர் ஆ நீங்க சொல்லுங்க சிஸ் டர் உங்களுக்கு என்ன புடிக்கூ
எனக்குமே நான்வெஜ்ஜி எல்லாமே பிடிக்கூ சிஸ்டர் அங்கன் சாப்ட்றத விட்டுட்டே அது என்னமோ பிடிக்க மாட்டுது அ ரீசென்டா இப்ப பிரியாணி செஞ்சா நல்லா சாப்டுவே சிக்கன் பிரியாணி
அப்டிங்ளா ஏ ரீஸ் சென்டா செய்ய ஆரம்பிச்சிங்க யாருக்காகவ்து செய்ய ட்ரை பண்ணீங்ளா
எங்க அக் காவூ தம்பியூ பிரியாணினா ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க ஆ அ எல்லாக் குனியன் எல்லாருமே சொல்லுவாங்க அ முன்னாடி வந்து நா சிக்கன் சாப்றத விட்டே எல்லாரு சொல்றாங்களே சாப்ட்டு பாப்போ அப்டின் சொல்லிட்டு சிக்கன் சாப்ட்ட அ கொஞ்சோ புடுச்சிருக்லா நீக்லான் நெனைக்கிறே ஆனா சிக்கன் க்ரேவி மட் ட்டூ புடிக்க மாட்டுது அத் சாப் ப்புண்ணு தோணு
ஆமா சிஸ்டர் நீங்க முன்னாடி இருந்த மெ மைண்ட் செட் ஆ செய்வே சிஸ்டர் நீங்க இப்ப சிக்கன பத்தி பேஸ்னால கொஞ்ச பேசிக்கிற இப்ப சிக்கன் வந்து மத்த எல்லாத்தோடைமே புரோட்டீன் அதிகோ அதால நெறையாவே சாப்புடுங்க அந்த புடிக்காதுங்குற மைண்ட் செட்ட விட்டுட்டு சாப்ட்டீங்கன்னா கண்டிப்பா புடிக்க ஆரம்பிச்சிரு அப்பற வந்து இப்ப இருக்குற காலகட்டத்துல சிக்கன்தா நமக்கு வாங்கறதுக்கு ஃபினான்சியலு ஈஸியாவுருக்கு அதனால அதே நீங்க நெறையா சாப்ட ட்ரை பண்ணுங்க பசங்களுக்கு குடுங்க
ம் கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி நா செய்யற
ஓகே சிஸ்டர் அப்பறோ எனக்கு வந்து பிரியாணி நா செய் எனக் பிரியாணினாலே புடிக்கு நா செய்வ ஆனா வந்து நா செய்றது எனக்கு அவ்ளவா புடிக்காது சிஸ்ட அது பொதுவாவே எல்லாருக்கு இருக்கறதான நம்ம சமைச்சு சாப்டம்னா அது புடிக்கிற மாரிருக் காது
ஆமா சிஸ்டர் யாரு பிரியாணி செ செஞ்சா உங்ளுக்கு ரொம்ப புடிக்கு எதாது ஃபேவரட்டான கட எதாவுது இருக்கா
அது வந்து பிரியாணினா புடிக்கு முன்னாடிலா நம்ம வீட்ல செய்ய மாட்டந்தானே இப்பதா எல்லா எல்லா மாரி ஈஸியா பிரியாணி செய்ய ஆரம்பிச்ட்டோ பிரியாணி முன்னாடிலா எனக் கடைல வாங்கி சாப்பர்றதா அப்பற அம்மா செய்ய ஆரம்பிச்சாங்க அப்பற அம்மா செய்றது புடிச்சிர்ச்சு இப்ப வந்து து ஈஸியா சும்மா என்ன சொல்றது வெரைட்டி ரைஸ் மாரி செய்ய ஆரம்ச்சு இப்ப அது ஃபு கேஷுவ்லாவே இப்ப எ எங்க வாங்கி சாப்ட்டாலுமே பிரியாணினா புடிக்க ஆரம்பிச்சிர்து
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அ எனக் கு ஜீ ஜீ ரக சம்பான் சொல்வாங்கள அந்த அரிசில செஞ்சா எனக்கு ரொம்ப புடிக்கு
அப்டிங்ளா ம் எனக்கென்னமோ பாஸ்மதி ரைஸ் தா அது பாக்கவு அழகாருக்குமா அதனால அது ரொம்ப புடிக்கு ஆனா நீங்க சொல்ற மாரி ஜீரக சம்பா தா எல்லாருமே ட்ரடிஷ்னலா அதுலதா பிரியாணி செய்வாங்க அதுல செஞ்சா அது தனித்துவமான வாசனையு இரு கு பிரியாணிக்கி
ஆமா சிஸ்டர்
அப்பறொ சிஸ்டர் உங்கள பத்தி ஏதாது பேசுங்களா
என்னப் பத்தி நா ஈ காலையில எந்திரிச்சி பசங்கள கெளப்பி விட்டு சமையல் பண்ணி ஆ கரக் கரெக்ட்டா இருக்கு சிஸ்டர் வீட்ல வேல கொஞ்சங் கூட ஃப்ரீயாவே இருக்க முடியாது இதுக்கு நடுவுல எனக்கு ஏதாவ்து கத்துக்குணு ஏதாவ்து பண்ணண் னு ஆர்வொ நறையா இருக்கு நேரொ இல்லாதால ஒண்ணுமே யோசிக்க முடிய மாட்டுது ஆ ம் ஸ்டிச்சிங்னா ரொம்ப புடிக்கு சிஸ்டர்
சொல்லுங்க சிஸ்டர்
ஸ்டிச்சிங்னா ரொம்ப புடிக்கு
அ அதுதா ரொம்ப நல்லதுங்க அதுதா கத்துக்குணு எனக்குமே அதா ரொம்ப என்னோட தங்கச்சி நல்லா தப்பாங்க அவுங்கதா எனக் கு அத கத்துக்க சொல்லி இப்ப ரெக்கமெண் பண்ணியிட்ருக்காங்க தச்சி கத்துக்குணு நானு
ஓகே சிஸ்டர் கண்டிப்பா கத்துங்க சிஸ்டர் அது கத்துக்குட்டா நம்ம யார்ட்டியு போயி எதுவு வேலைக்காக நம்ம நிக்கெ வேண்டா நம்மளே ஏதாவ்து கண்டிப்பா பண்ணுலா நம்ளுக்கு லைஃப் லாங் அது ஒரு இதாவே இருக்கு சப்போர்ட்டா இருக்கூ
ஓகே சிஸ்டர் கண்டிப்பா கத்துக்குறே
ஓகே சிஸ்டர் அப்பறோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா
ஏன் செரி இப்ப கூட பையன் கேட்டான் நான் இப்ப அம்மா வீட்லதா இருக்கே எனக்கு அவ்வளவா எதுவுமே செய்ய தெரியாது அம்மா வீட்டு இல்ல அது நமக்கு தெரிஞ்சாலுமே அம்மா செஞ்சு கொடுத்தா தானே புடிக்கும் அதனால அம்மாட்ட கேட் இருக்கலான்னு நேனைச்சக்கிட்டு இருக்கே அஹ் தூங்கிட்டான் எந்திரிச்சதோ அம்மாட்ட சொல்லி செய்ய சொல்லி சாப்ப நீங்க வேற நீங்க வேற கேட்டு ங்க கண்டிப்பா செய்யணும்
ஓகே சிஸ்டர் நீங்க யூடியூப் எல்லாம் பாருங்க சிஸ்டர் நெறைய சின்ன சின்ன டிஷ் எல்லாம் இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஆர்வம் வந்துரும் அம்மாக்கு நீங்க செஞ்சு கொடுத்து அம்மா உங்களை பாராட்டனாங்கன்னு வச்சுக்கோங்களே அடுத்தடுத்து ஏதாவது செய்ய உங்களுக்கு ஆர்வம் வந்துரும்டும் அது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களே
செரிங்க சிஸ்டர் செரிங்க சிஸ் செஞ்சு பாக்குறே அது எதுவுமே நம்மதான் நான் ஆர்வமா சாப்பிடுறோம் அம்மா அப்பல்லாம் நான் ஆர்வமா எங்க சாப்பிடுறாங்க அவுங்க அதனால நம்ம செய்யற நமக்கு புடிச்ச மாதிரி அவுங்ககிட்ட கேட்டுச்ச சாப்ட்டுக்கதான் புடிக்குது
ஓகே ஓகே கரெக்ட் தான் இருந்தாலும் எனக்குல்லாம் வந்து செய்ய ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் ஏதாவது பார்த்து செய்யணும் அவங்க அதை ஒண்ணு சாப்பிட்டு நல்லா இருக்குனு சொன்னாலே ஹாப்பியா இருக்கும் அது மாரி நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள எனக்கு அது புடிச்சு நல்லா இருந்துச்சு அதனால உங்களுக்கு சொல்றேன் சிஸ்டர்
கண்டிப்பா சிஸ்டர் உங்க குவாலிட்டி எனக்கு குடையாது உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும்ன்ற எண்ணம் போல எனக்கு வந்து எல்லாரருட்டையும் செஞ்சு வாங்கி சாப்பிடணும்னு
அதெல்லாம் குவாலிட்டி இல்ல சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் ஓகே அப்றோ உங்களுக்கு ச்சுடிதார்ஸ் அ சாரீ கட்ட புடிக்குமா சசுடிதார் போட புடிக்குமா எப்டி
எனக்கு நைட்டி தா சிசர் புடிக்கு எப்பவுமே அதுதா கம்ஃபர்டபுளா இருக்கு வெளில போனா சுடிதாரு சுடிதார்னா அ இப்பல்லா நறைய மாடல் மால்லா போடுறாங்க மத்தவுங்ள பாக்கும்போது புடிச்சிருக்கது நமக்கு எப்பவுமே பர்ஃபக்ட்டா இருக்குன்னு தோணல
ஆ
அதே மார்தா சேரீ மத்தவங்க நல்லா கட்டிருந்தா அத பாக்க புடிக்குது நமுக்கு கட் நமக் கட்டிக்கணுன்றப்ப அந்த அளவுக்கு ஆர்வோ வர்ல சிஸ்டர்
ஓகே சிஸ்டர்
உங்களுக்கு சிஸ்டர் உங்களுக்கு சுடிதார் புடிக்குமா சாரீ புடிக்குமா
அ எனக்கு அப்டிதா சிஸ்டர் சாரி ம் நீங்க சொல்லும் போல மத்தவங்க கட்டிர்க்றத பாக்குறப்ப ஆசையா இருக்கு நம்மளு அது மேரி கட்டிக்லான்னு ஆனா அது கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டுது ஆச ஆச மட்டுந்தா வரு து அத ட்ரை பண்ணி பாத்த அது நம்ளுக்கு செட்டாக மாட்டுது அதுனால சுடிதார் தா கரக் டா இருக்கு
சரிங்க சிஸ்டர்
ம் ஓகே சிஸ்டர் வேற வேற ஏதாவ்து உங்க ஊரு உங்க ஊர் பக்குள்ள கோவில பத்தி ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர்
ஆ கோயில் பக்கத்துலே இருக்கு வீட்டுக்கு அ பக்கத்துல ஆப்போசிட்ல இருக்கு அ சின்ன கோயிலு ஆஞ்சினே கோயிலு அது வந்து நமக்கு பிரபலமா தெரில ஆனா அத தேடி நறையா பேரு வராங்க அப்பறோ சிவன் கோயில்ருக் கு இது முந்தா நீங்க எங்க இருக்கீங்க எந்த சைடு கிராமமா ந
நாங்க சிட்டி பக்கோந்தா சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் ஓகே எப்டி பையன் எப்டி ஸ்கூல் பக்கத்துலதா இருக் கா நீங்க கூப்ட்டு போவீங்ளா எ
ஆமா சிஸ்டர் இங்க பக்கமாதா இருக்கு இங்க ஊர்லிந்து மாமியார் வந்துருக்காங்க அவுங்க மார்னிங்கா கூட்டிட் போயிடுவாங்க ஈவனிங் நாப் போய் கூட்டிட்டு வந்துருவே ஆ இப்ப ரீசன்டா பையன் ரொம்ப ஆச பட் டானு பி ச்சுக்கு போனோ
அப்டியா
அங்க பீச்சல நல்லா பா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க புசு புசுசா பசங்க பிளே பண்ற மாதிரி பிளேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு
இத மாரி அடிக்கடி ரொம்ப செலவு இல்லா ம போற மாறி நெறையா இருக்கும் அந்த மாரி எல்லாம் சூஸ் பண்ணி போயிட்டு வாங்க சிஸாடர் பசங்களுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கும் மைண்டு நல்லா இருக்கும்
ஆஹ் ஓகே சிஸ்டர் கண்டிப்பா நல்லாதா இருந்துச்சு அன்னைக்கு ஈவினிங் போனோம் வெயில் இல்ல நல்லா காத்து பிளேசு நல்லா இருந்துச்சு அமைதியா இருந்திச்சு எங்க அக்கா வந்துருந்தாங்க ரீஷ் சண்ட்டா சென்னைக்கு அ பீச்சு கூட்டிட்டு போணும் அவங்களு ஆசப்பட்டாங்க கூட்டிட்டு போக முடில அங்க போய் அதே ஞாபகமா இருந்துச்சு பசங்கலாம் வந்தா என்ஜாய் பண்ணிருப்பாங்களே கூட்டிட்டு போய்ந்திருக்கலாமேனு ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணுனேன்
சரிங்க சிஸ் ஆமா ஃபர்ஸ்ட் பிளானே அத போட்ருங்க சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் ஓகே வேற என்ன சிஸ்டர் வேற உங்களுக்கு என்ன புடிக்கும் ரொம்ப எதாவது புடிச்ச விஷயத்த பத்தி எதாவது சொல்லுங்களே
புடிச்ச விஷயம்மா சிஸ்டர் அப்டிதா கேட்டா டக்குன்னு வர மாட்டது யாரு புடிச்ச விஷயத்த கேட்டாலும் வரமாட்டேங்குது சிஸ்டர்
நெறைய இருக்கறதுனால நமக்கு எத ஃபர்ஸ்ட்
ஆமா எத சொல்றதுன் தெரில நெறையா இருக்கு எதாது பர்டிகுலரா சாப்பாடு இல்ல ஃபேமிலி அப்டின்னு சொல்லும் போது அதுலயுமே யாரு எத உடறது என்ன ப என்னா ஒண்ணுன்னு பர்டிகுலரா இருக்க மாட்டதுல இப்பதா நெறையா நமக்கு ஆப்ஷன் இருக்கே முன்னலா ஆப்ஷனே இருக்காது சாப்பாடுன்னா ரெண்டு ஆப்ஷன்தா இருக்கு சாம்பாரா சிக்கனா மட்டனா அப்டின் ஒரு நாளஞ்சு சொல்ற மாரி இப்பதா நெறையா வெரைட்டிஸ் வந்ததால ஆப்ஷன் நெறைய இருக்கதால எதுமே சூஸ் பண்ணவு கஷ்டமா இருக்கு புடிச்சது புடிக்காதது அப்டின்னு
கரெக்ட்டு தா சிஸ்டர் கரெக்ட்டு தா மதிய என்ன லன்ச்சு சாப்ட்டிங்க
இன்னிக்கி தம்பி எல்லாரும் வந்துருந்தாங்க தம்பி தம்பி வைஃப் லா அவ்ங்களா வந்து நான்வெஜ் சாப்புணும் சொல்லி ட்டே வெளியூர்ல இருந்து வந்துருக்கதாள அங்க கிடைக்காதுனு இங்க சமச்சா சமைக்க சொல்லி சாப்ட்டாங்க இன்னைக்கி வந்து சஷ்டி அதனால நாங்க தக்காளி சாதம் செஞ்சு சாப்ட்டோம்
உம் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே சாமி பக்தி உங்களுக்கு அதிகமா சாமி பக்தி அதிகமா
அதிகம்லா கடையாது சிஸ்டர் அப்பப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அப்பதா சாமி தோணும்
ம் ஆ ரொம்ப வேடிக்கையா பேஸ்றீங்க நீங்க
அப்டியா சிஸ்டர்
நல்லாருக்கு ம் ஆனா போல்டாவும் பேஸ்றீங்க வேடிக்கையாவும் பேஸ்றீங்க இப்டியே கன்டினியூ பண்ணுங்க உங்க
என்ன மாறியேதா நீங்களும் பேசுறீங்கன் தோணுது சிஸ்
உம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஓகே சிஸ்டர் எனக்கு ஓகே எனக்கு ஒரு கால் வருது நா அப்புறமா பேசறேன் நீங்க பாருங்க ஓகே உம் உம் பாய்